ஆ நம்ம வந்து இப்ப ப ஆ நல்லா இருக்கே தோழி தேநீர் அருந் அருந்து விட்டீர்களா
ம் இனிமேல்தாங் தோழி அருந்தனு நீங்க அருந்து
ஆ அறிந்திட்டேன் தோழி நம்ம பழைய சாப்பாடு இருக்குல்ல அந்த அத பத்தி பேசலாம் தோழி நம்ம ஏ வீட்டு ட்ல செய்வோல்ல ஆஹ் அந்த காலத்துல செய்யறாங்க சாப்பாடுக்கோ இந்த காலத்துக்கோ எது ஒல இது நல்லதுன்ற நீங்க எல்லா வீட்ல வந்து இந்த கம்மங்கூழு ராகிக்கூழு இந்த மாதிரி இதெல்லா செஞ்சி சாப்பிடுவிங்களா இப்ப வந்து கடைல எல்லா கெடைக்குது சொல்றாங்க அதாவது அடுப்பே இல்லாத உணவுன்னு சொல்லி விக்கிறாங்க இது பண்றாங்க எல்லாமே காஸ் ஆடி ச்சி காசு உலகம் மாரி இருக்கு ஏதோ ஒலகத்துக்குள்ள முன்னெல்லா முன்னெல்லா நம் ஆ முன்னெல்லா நம்ம ஒலகத்துக்குள்ள இருப்போங்க ஒலகத்துக்கு குள்ள காசு தேவைக்கின்றது இப்ப காசோட உலகத்துக் உள்ள நம்ம இருக்கிற மாரி இருக்கு எல்லாமே காசு சுத்தி பாத்தா காசா இருக்கு காசு வேணு காசு வேணுன்ற மாரிக்கு ஒரு பொருள் வாங்குறதுகே இதா இருக்கு அதனாலதா நம்ம மேக்சிமம் எல்லாம் காசு குடுத்தா கெடைக்குது இது வேணுமா அது கெடைக்குது மாரி இருக்கு ஆனா பழைய காலத்துல பா ட்டிர்ங்க அந்த மாரி செய்யவே இல்ல எல்லாமே அவுங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அங்க கெடைக்கிற அவுங்க ஒரு வேலை அ வந்து எங்க பாட்டிலா வந்து நெசவு தொழில் செஞ்சாங்க அதாவது ஆடை நெய்றதுல வந்து அந்த பழைய இதெல்லா செஞ்சுட்டு கொண்டு போய் ஒரு சாரீ இது பண்ணி குடுத்தாங்கன்னா அ அவுங்களுக்கு இந்த கேப்பையோ ராகியோ இந்த மாதிரி குடுப்பாங்க அதுக்கு ஒரு ரூவா ரெண்டு ரூவா காசு குடுப்பாங்க ஒரு சேலைக்கு ரெண்டு ரூவா ஒரு ரூவா குடுப்பாங்க அவுங்களுக்கு அந்த சாப் பாட்டுக்கு இந்த மாரி ரைஸ்ல்லா அரிசில்லா குடுக்கமாட்டாங்க தோழி ஃபுல்லா இந்த மாரி இதுஸ் ஆ கேப்பே ரா அத கொண்டு வந்து வீட்ல அதுக்கப்புறெ ஊற வச்சு அரச்சி காச்சி குடிக்கிறதுக்கு எப்படான்னு சாப்புட்ற மாரிதா அப்பாங்க காலத்துலலா இருந்துச்சு தோழி
இன்னு பாத்தீங் இன்னுமே எங்க வீட்லல்லா அந்த மாரில்லா பண்ணுவாங்க தோழி‌ அந்த பழைய சாப்பாட்ல வந்து நைட்டே தண்ணி ஊ த்தி வச்சுருவாங்க தோழி தயிரு‌ தண்ணி இதெல்லா ஊ த்தி வச்சுருங்க காலைல எந்துர்ச்சு அத கரச்சு அப்டியே குடிப்போம் தோழி பழய சாப்பாட்லா சாப்டே தோழி இத வந்து நீரா தண்ணின்னு சொல் வாங்க
ஆ நீராகாரம் நீராகார சாப்புறது நெஜமாவே ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு நெஜமாவே ரொம்
ஆமாங் தோழி ரொம்ப நல்லதுதாங் தோழி எங்க ஊருக்குலா போனோன்னா காலைல சா ப்பாடே வன்ட்டு அந்த நீரா தண்ணி தாங் தோழி குடிப்பாங்க அதுக்கப்றொ பாத்தீங்னா எங்க வீட்லல்லா எங்க பா ட்டியெல்லா இருக்காங்க அவுங்கல்லா வந்துட்டு கம்மங் கூழு ராகி கூழு இதெல்லா வன்ட்டு வார வாரொ செஞ்சு இன்னுமே குடுப்பாங்க தோழி
அதுதா தோழி ஆனா எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனொன்னா உண்மைலே நீரா காரொ வந்து கெடைக்கு ஏனா சாதொ அதிகமா போடுவாங்க அந்த சாதமு நா இதா இருக்கு நா காலைல குடிக்குற இப்ப நம்ம வாங்குற சாதமு காலைல தண்ணி ஊத்தி வச்சா நைட்டுக் பாத்தோன்னா ரொம்ப கொழ கொழன்னு ஒரு மாரி வரு அது நீர் ஆகார மாரியே இருக்காது ஒரு மாரி சாதமே அந்தளவுக்கு ஆயிடுது எந்த
ஆமாங் தோழி இப்ப இருக்க அரிசியெல்லா பாத்தீங்கனா காலைல சாப்பாடு சொல்லி
கெட்டு போற ஆ அந்த மாரி இருக்கு அத வந்து நம்ம மறுநாள் காலைல நீர் ஆகாரத்துக்னா அந்த அளவுக்கு நல்லா இருக் இல்ல தோழி அதுனால தா ய ஆனா அம்மா வீட்ல செய்யிற அந்த இதுல்லா இன்னு அப் டியேதா இருக்கு அது எப்டிந்தா தெரியில அவுங்க எந்த அரிசில செய்றா தெரில நம்ம நம்ம விளக் புன்னரிசி செஞ்சாலுமே நமக்கு அப்டித்தா இருக்கு தோழி ஆனா இங்க வாரத்துல ஒரு நாளாவது கம்மங்கூழு சாப்படுருங்கேன் தோழி நா வீட்ல கம்ம வாங்கி நைட்டு் ஊற வச்சு காலையில் அரைச்சி அப்டியே காய்ச்சு கொஞ் சின்ன வெங்காயத்து ரெண்டு மூணு போடுறது கடிக்கிறது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி குடுப்பேன் தோழி
ஆமாங்க தோழி அந்த பழைய சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா பச்சா மிளகா ம் ஒரு சின்ன வெங்கயம் அப்றோ இன்னொன்னு வந் எங்க பாட்டி செஞ்சு தருவாங்க தோழி அந்த துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்களே தோழி அத வந்துடு வெங்காயம் ஆ வெங்காயம் ஆமா வர மொளகா இல்லாட்டி பச்சை மிளகா இது எப்பவுமே ரெண்டு அப்றோ எண்ணை வந்து நெறைய ஊத்துவாங்க தோழி அதுல
ஆ நாங்க வந்து மோர் மொளகா எல்லா சாப்பிடுவோம் தோழி மோர் மொளகனு சொல்லுவோம்ல்ல அந்தத வந்து வத்தலா போட்டு து அந்தது கஞ்சு குடிக்கிற குடிச்சாலும் அவ்ளோ டேஸ்ட்
அதுவும் நல்லா இருக்கும் தோழி கஞ்சிக்கு விட பாத்தீங்கன்னா அந்த ரா கம்மங்கழு இந்த மாரி இதுக்கெல்லாம் மோர் மொளகா தா நல்லா இருக்கும் தோழி நா அ எங்க ஊர் வீட்லல்லாம் போனோனா இந்த மாரி கருவாடல வந்து இந்த மாரி பண்ணி குடுப்பாங்க தோழி இந்த பழைய சோறு
கருவாடு செய்வாங்க தோழி அம்மா கருவாடு செய்வாங்க எப்டி செய்வாங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் அதிகமா போடுவாங்க தக்காளி போட்டு மசாலா இது பண்ணி போட்டாங்கன்னா அவ்ளோ அந்த கருவோடு ஒண்ணு எடுத்து வச்ச அப்டியே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் தோழி அ அ ஒண்ணுமே வேண்டாம் அந்த கருவாட்டு தொக்குக்கு வெறும் நீரா இருந்துச்சுன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் அந்த மாதிரி ரசம் சாதம் இப்ப நம்ம சாப்பிடனும் ரசம் ரசம் இருந்தா போதும்
ஆமாக ரசத்துக்கு ரசத்துக் உப்பு பாத்தீங்கன்னா கருவாடு வந்து நல்லா இருக்கும் அல்லது இந்த மாதிரி வெங்காயோ போட்டு வந்து அ சாப்பிடுறதுெல்லா வந்துட்டு ரசத்துக்கு இந்த பருப்பு கொழம்புக்கு சாம்பாருக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையா இருக்கு தோழி
இல்ல இல்ல ஏன்னா நிஜமாவே உப்பு கருவாடு அது அத் மீன் வகைல நிறைய இருக்கு ஆனா இப் மெயினா எடுத்துக் து வந்து உப்பு போட்டு ஊற வச்சிருப்பாங்க அந்தது அ ரசத்துக்கு வச்சு அதுவு சின்ன வெங்காயோ பச்சை மொளகா போட்டு செய்வாங்க தோழி வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க வெறு சீரகம் சின்ன வெங்காயோ பச்ச மிளகா போட்டு அ அந்த உப்பு கருவாட நல்லா கழுவிட்டு அத குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு ரசம் வச்சு அத சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு ஆன் அடிச்சுக்க வேற எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இருக் குச்சி கருவாடுன்றது
நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்கல்ல தோழி பால்சுரா கருவாடு ம் பால்சுரா பால்சுரா கருவாடு புள்ளைங்க இருக்குல்லங்க அந்த கருவாடு தான தோழி நாங்களா ரொம்ப விரும்பி சாப் ம் இந்த குச்சிக்கல்லல்லா
ஆ நெத்திலி மீன் தா அது குச்சி கருவாடுன்னு சொல்லுவோ குச்சி கருவாடுன்றது ஆ நெத்திலி மீன வந்து காய வச்சு இது பண்றதுலதா நெத்திலிமீன் அதுதா சின்னதா இருக்கு அத மண்டைய மட்டு பிச்சிட்டு அந்தது முள்ருக் அது முள்ளலா அந்த அளவுக்கு இருக்காது அத நைட்டு அத நல்லா கிளீன் பண்ணி உள்ள கருப்கருப்பார்க்கு அதெல்லா கிளீன் பண்ணிட்டு இந்தமாரி அ ஒன்னு கொழம்பு வைக்கனு கொழம்பு வச்சாலு வச்சு வச்சு சுட வச்சு சுட வச்சு சாப்பிட சாப்ப அவ்ளோ டேஸ்டாஇருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க புளி உ புளிய கொஞ்சோ அதிகமா ஊத்தி நிஜமாவே அந்த அளவுக்கு கருவாட்டு கொழம்பு நல்லா இருக்கு ஓ அ கருவாட்டு தொக்கு அம்மா மேக்சிமம் கருவாட்டு தொக்கு தா வைப்பாங்க அது அப்படியே சாதத்துல சூடா சாதத்துல போட்டு பெசைஞ்சு சாப்பிட்டோம்மா அப்படியே அப்பாடான்றது மாதிரி இருக்கு தோழி நெஜமா அதுவு இந்த இது இருக்குல்ல க களி மாரி கிண்டுனனா கேப்ப களி செஞ்சுட்டு மேல கருவாட்டு கொழம்பு புளிக் கொழம்ப ஊத்தி அப்டி அப்டியே எடுத்து சாப்டோனா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு தோழி அத எங்க பாத்தி ஒரு டைம் பண்ணி குடுத்தாங்க அப்
சரி சரி சரி சரிங்க தோழி
நீங்க அந்த மாரி ஏதாவது சாப்பிட்ட இது இருக்கா
ம் இருக்குங்க தோழி நாங்க ஊருக்கெல்லாம் போனோம்னா எங்களுக்கு காலையில உணவு பாத்தீங்கன்னா இந்த பழைய சாப்பாடு தான் தோழி இந்த பழைய சாப்பாடு கூட ஊறுகா அப்படி இல்லாட்டி ஏதாவ ஒரு தொவையல் செஞ்சு தருவாங்க தோழி மல்லி தொவையல் வீட்டு இதுக்கு முன்னாடி வெறும் கள்ளப்பருப்பு உளுந்த பருப்பு இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு அ அது ஒரு தொவையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க தோழி இந்த மாரி தொவையல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் தோழி அப்புறோம் எங்க ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா கருவாடு தான் தோழி ரொம்ப ஃபேமஸ் நீங்க எப்ப போனாலுமே கருவாடு ஏ மீனு இது எல்லாமே கெடைக்கும் தோழி அதனால நாங்க போளப்ப எல்லாம் நாங்க போய் ஒரு வாரம் இருந்தாலுமே அந்த ஒரு வாரத்துல்லாம் மீனு
மெயினா கே இது கேரளா இல்ல தூத்துக்குடி அந்த மாதிரி சைடு தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க தோழி நீங்க சொல்றத பாத்தா
எப்ப அ இதெல்லாம் செய்வாங்க தோழி நாள் ஒரு நாள் ஃபுல்லாவே கொடுத்துட்டே இருப்பாங்க தோழி ஊருக்கெல்லாம் போனா ஒரு குண்டாயிட்டு தான் வெளியே வரு செரி தோழி நானும் தோழி
எங்க அம்மா வந்து மட்டனுக்கு மசாலா அரைப்பாங்க அவ்ளோ சோமா இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கே அப்பாடா சாப்ட்ட ஃபீலிங் வரும் அந்த மசாலா அம்மில அரைச் ச்சி வச்சி அதுவும் அம்மா வந்து மட்டன வந்து குட்டி குட்டியா அதுவும் இதுல குக்கர் நம்மளாம் குக்கர்ல வேக வச்சாதான் நம்ம வீட்டுல இருக்கிற அசைவச மட்டன் வந்து வேகும் ஆனா அவங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த இது வடச்சட்டிலயமும் எண்ணெயிலயே வதக்கி வதக்கி எடுத்து அந்த மசாலா வரைச்சு சேக் க்கிறனால அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் ஏன் ஸஷகூட உங்களுக்கு கொஞ்சோண்டு ரசம் ரசத்தை அரை ச்சி வச்சாங்கனால் ஆ நெஜமா சாதத் போட்டு மட்டன் தொக்கை போட்டு சாப்பிட்டோம்னா ஆடுறா நம்மளுக்கு இன்னொரு நைஃப் வேணமா அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும் தோழி அந்த அளவுக்கு அருமையா செய்வாங்க
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் பாத் சமையல் தா தோழி சாப்பில்ல பாட்டி தா காலையில எல்லாமே சமைச்சுருப்பாங்க தோழி ஆ அந்த பாட்டி சமயல்லா எல்லா அடி சீக்கிரம் பாருங்களேன் தோழி எங்க அம்மா சமையலா விட பாட்டி சமையல்தா எனக்கும் புடிக்கும் இந்த வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப புடிக்கும் செரி அவ்ளோ விஷயம் நாங்க செய்யறதே தா செய்வாங்க இருந்தாலும் அவங்களோட கைப்பக்குவம்ணு ஒண்ணு இருக்கில்லங்க தோழி அது ரொம்ப சுவையா இருக்
இல்ல தோழி நிஜமாவே மூ அ எங்க பாட்டி வந்து சமையல நா சாப்பிட்டதில்ல எனக்கு அதனால தெரில ஆனா பனியாரம் சுடுவாங்க முறுக்கு சுடுவாங்க அவ்ளோ டேஸ்ட் இருக்கும் அவ்ளோ அருமையா இருக்கும் ஆ திருவிழா அப்பல்லா செஞ்சு வச்சு துருவாங்க ரெண்டு வாளி நெறைய செஞ்சு வச்சருவாங்க அது போறதே தெரியாது பணியாரோனா எங்க வீட்ல அஞ்சு பேர பசங்க சுத்தி உக்காந்துகிட்டு அந்த பாதி வெந்து பாதி வேகாம இருக்க பணியாரத்தை எடுத்து அதுல இருக்கிற சூடா இருக்கிற அந்த மாவை எடுத்து வைக்கிறப்ப அந்த இல்ல இத ஆ தும் அ அன்னைக்கு ஆட்டுகல்ல தா ஆட்டுவாங்க
ஆமாங்க தோழி அந்த காலத்துல எல்லா அம்மி கல்லு ஆட்டுக்கல்லு இதுல தா பன்னுவாங்க தோழி
எக்சசைஸ் மாரியும் பண்ணிக்குவாங்க அ நம்ம எல்லா இங்க வந்து ந்து அ இந்த ஜிம் மு இதுக்கு உடற்பயிற்சி மைய இதுக்கு அதுக்குன்னு போறாங்க ஆனா அங்க வீட்டுலல்லா எந்த ஜிம்முக்கு போனாங்க
ம் எங்க எங்க பாட்டி எல்லா பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி அதெல்லாம் வரும் ம் சொல்லி அப்ப பாத்தீங்கன்னா நை து இரவு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சரி அ மிக்சர் போடுறது முறுக்கு போடுறது லட்டு ஸ் லட்டு பண்றது இந்த மாதிரி அந்த வருஷத்துல ஒரு நாள் மட்டு நா அந்த இரவு ஃபுல்லா இதெல்லா உக்காந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோங் தோழி எங்க பாட்டி பண்ணுவாங்க நாங்கல்லா உதவி பண்ணுவோங் சொல்லங்க பாட்டி புள்ளைங்க லட்டு உருட்டுதுறது அப்புறோ இதெல்லா பண்ணி து எங்க வீட்டு பக்கத்துல எல்லாத்துக்கு குடுத்துட்டு நாங்க ஊருக்கு போகும்போது ஊருக்கு எல்லாத்துக்கு குடுப்போ தோழி அ எங்க பாட்டி வந்து அ எங்க பாட் பாட்டியோட சமையல் தா எல்லா கு ரம்ப புடிக்கு தோழி அந்த வருஷத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா
ப்பாடு சாப்பிட்டதில்ல தோழி அதனாலதா எனக்கு அந்த தெரிய அது மிஸ் ஆயிடுச்சு ச ஏன்னா நா பொறந்தவுடனே எங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சாங்களா அதனால எங்க அம்மா சாப்பாடு தா சாப் ருக்கே எங்க பாட்டியோட அம்மா அ அம்மாவோட ஸ்ன பாட்டி அம்மாவோட அம்மா சமையலு சாப்பிட்டத இல்ல அப்பாவோட அம்மா சமையல் சாப்ட்டா இருக்காங்க அதா சாப்பிட்டதல்ல இப்ப இல்ல அவங்க ஏன்னா அவங்களு ஒடம்பு முடியாம வயசாயிட்டாங்களா அவங்களாலா பண்ண முடியல அம்மாதா செய்வாங்க இந்த மாதிரி விசேஷ அன்னைக்கு மட்டு செய்வாங்க தோழி
ம் சரி தோழி நம்ம காலம் நன்றி தோழி
நன்றி தோழி
நன்றி